தோழி
நல்லா நல்லா இருக்கா பவி ஆமா ஆஹ் ஆமா தோழி ரொம்ப நல்லா இருக்கேன் இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க தோழி இப்ப வந்து நம்மளுக்குெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கும் இப்ப நேரம் இல்ல அது தவிர வந்து பாத்தீங்கன்னா இப்ப இரு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நெறைய நம்ம வேலை செய்யோம்ல காலையிலயே பிள்ளைளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு அது தவிர வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் இப்ப இருக்க பெண்கள் பாக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உடல் நலத்த வந்து பாத்தீங்கன்னா அவங்க கவனமே செலுத்துறது இல்ல இது வந்து என்னோட கருத்தா நான் இப்ப நெனைக்கிறேன் நான் ஏன்னா எதுக்காக சொல்றேனா வ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெற்றோர்கள் நம்ம இருக்க காலத்துல நம் பெற்றோர்களிடம் வந்து வளரும் போது வந்துங்க பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காலை உணவு மதிய உணவு அ மாலை உணவு தவிர வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நடுவில் இடைவேளிக்கு வந்து பாத்தீங்கன்னாஹ் பழங்கள் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்ஸ் அந்த மாதிரி வந்துஹ் பேரச்ச பழம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உணவுகளை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இடைவேள பொழுதிலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்பப்ப நம்மளுக்கு வந்து கொடுத்து நம்ம உடம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அக்கறைய உடவுன்னு ரொம்ப சீராட்டி பாராட்டி நம்ம பெற்றோர்கள் வந்து அந்த காலகட்டத்துல நம்மளுக்கு வளர்ந்தாங்க ஆனா வளர்த்தாங்க ஆனா இப்ப இருக்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் உடல் நலத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் வந்து கவனம் செலுத்துறதே இல்ல ஏன்னா என்னோட இது வந்து என்னோட கருத்து ஏன்னா ந என் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கருத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் கவனமே செலுத்தல ஏன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரம்ன்றதே இல்லல்ல இப்ப நீங்க வந்து தொழி நீங்க கால் நீங்க தொலைபேசியில வந்து நீங்க ஆஹ் நீங்க கேட்ட முதல் கேள்வி வந்து பேசி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்றது ஏன்னா ஒரு பேசுறது கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஒரு உற்றார உறவினர் இருக்க வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கும் நேரம் இல்ல அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை வந்து நம்ம பாத்துக்கணும்ன்ற ஒரு அக்கறை கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க பெண்களுக்கு வந்து கெடையாது ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலை இப்ப நம்மளுக்கு ஒரு வேல ரெண்டு வேல இருந்தா கூட பரவாயில்ல இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கணினிலும் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்துவிட்டு அதை தவிர வந்து பாத்தீங்கனா வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு வேலையும் வந்து பாத்தீங்கன்னா அதையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இது கொடுக்கணும் அது கொடுக்கணும் பாத்து பாத்து நம்ம குடுக்கறோமே தவிர நம்மளுக்கு வந்து வ அதுக்கான ஊட்டச்சத்து எதுவுமே நம்மளுக்கு எடுத்துக் கொள்றதுக்கு வந்து நேரமோ இல்ல தவிர நம் பிள்ளைகள் மீத வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் வந்து அதிகமாயிருது அவங்களுக்கு வந்து நல்லது மட்டும் கொடுக்கணும்ன்றது ஆர்வம் அதிகமாயிருது அத அத கவனிச்சுட்டு நம்ம ஒடம்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கவனிக்கவே நம்ம வந்து மறந்து விடுறோம் ஏன்னா இப்போ நம்ம வெளியிலயே போனா கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹோட்டல்ல நம்ம சாப்பிடணும்னு நெனைச்சா கூட நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும்ன்றதுதான் நம்ம இப்போ இருக்க பெண்கள் வந்து நெனைக்கிறாங்க அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும்ன்றதே வந்து மறந்துற்றொம் ஏன்னா இப்ப இப்ப இருக்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேர் உடல் நலத்துலதான் கவனம் செலுத்துறாங்க இப்ப இந்த உடற்பயிற்சி பண்றாங்க யோகா அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா நடைப்பயிற்சி அது எல்லாமே ரொம்பவே நல்லதுன் தான் என்னோட கருத்து நானும் வந்து பாத்திங்கன்னா என்னோட நியர்பை பக்கத்து வீட்டுக்காரங்களோட வந்து பாத்திங்கன்னா நடைப்பயிற்சி பண்ணணுன்ற மாதிரி நெனைப்பேன் பட் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரம் இல்லாததுனால வந்து பாத்திங்கன்னா ஒரு உடற்பயிற்சி நடப்பயிற்சின்றது மேலே வந்து கவனமே இல்ல இப்போ நறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த உடற்பயிற்சி இல்லைன்னா அந்த நடைப்பயிற்சி பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பத்தோடமே இருப்பாங்க அப்படி இருக்க பெண்களால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட மு முறையில் அவங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு புடிச்ச மாதிரி அவங்களோட வந்து உடல் மீது வந்து கவனம் செலுத்துறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதிக நேரம் வந்து இருக்குது இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்துல கம்பே நீங்க வந்து ஒப்பிட போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நேரம் இல்லாத போதுன்றதுனால மட்டும்தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலத்துல கவனம் செலுத்தாமல் நெறைய நோய்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா பாதிக்கப்படுறாங்க இப்ப இருக்க பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பம் தரிக்கவில்லைன்ற மாதிரிலாம் வந்து து டாக்டர் வந்து சொல்றாங்க இதெல்லாம் கவனிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம பிள்ளைகள் வளர்ந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி இந்த நோய்க்கெல்லாம் எதிர்கொண்டு வருவாங்க ஏன்னா இப்ப இருக்க டாக்டர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த குழந்தைங்களை பெத்துக்கிறது ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான முறையில் குழந்தை பெத்துக்கணும் அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பது வயசுக்கு மேல வந்து தாண்டினால வந்து பாத்தீங்கன்னா இந்த கருமுட்டையோட வளர்ச்சியும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க பெண்களுக்கு வந்து அந்த கருமுட்டை வளர்ச்சி இல்ல அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான உணவு வந்து எடுத்துக்கிறது இல்லலைதானா அதுதானே ஒரு முக்கிய காரணம் ஏன்னா அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா போதிய அளவில் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே அஹ் பெண்கள் வந்து அப்படி இருக்க பெண்கள்ல நான் வந்து எல்லா பெண்களுமே நான் சொல்லல ஏன்னா இப்போ பாதி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா உணவு முறையில வந்து கட்டுப்பாடு எடுத்து அதுக்கேத்த மாதிரி கவனம் செலுத்தி அதிக ஊட்டச்சத்து உள்ள உணவு சாப்பிடுற பெண்களும் இருக்குறாங்க நான் இல்லன்னு சொல்ல வரல ஆனா ஒப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல ஒப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா பாதி பெண்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா அஹ் இந்த மாதிரி ஒரு முப்பது வயது மேல தாண்டினாவே கரு முட்டை வளர்ச்சி இல்ல அவங்க கொழந்தை பெத்துக்கறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அரிதான விஷயம்ன்ற மாதிரி வந்து டாக்டர் சொல்றாங்க இது இதெல்லாம் கேக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி இது சாத்தியமா அந்த காலத்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வயசுல கூட பெண்கள் வந்து கொழந்தை பெத்துருக்கற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருக்க நம் பெற்றோர்கள் எல்லாம் வந்து கேள்வி பட்டிருக்கோம் இந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா முப்பது வயசே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பெக்கறதுல வந்து ஆஹ் மிகவும் கடினமான விஷயம் இத கேட்கபோது எனக்கே வந்து இது இத பத்தி சொல்றதுக்கே எனக்கே ரொம்பவே பயமா இருக்கு பெண்களை நினைத்தால் எனக்கே பயமா இருக்கு அவங்க வந்து ஆனா நறைய இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஹ் தொலைபேசியிலேயே சொல்லி் கொடுக்குறாங்களே தோழி எப்படி உணவு எடுத்துக்கணும் இது இதன் மூலமா உங்க உடம்பே நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்லி நறைய பெண்களுக்கு இதற்கான விழிப்புணர்வு வந்து இல்ல பெண்கள் அவங்க ஒட வந்து கவனம் செலுத்துறதும் இல்லல தோழி
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது விழிப்பு விழிப்புணர்வு வந்து நறைய பேருக்கு வந்து இருக்கிறதே இல்ல ஆ முக்கியமா பாத் திங்கன்னா இந்த உணவு முறைகள் எல்லாமே கூட வந்து நறைய மாற்றங்கள் இருக்கு இப்ப வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நறைய பெண்கள் வந்து பண்ற நமக்கு வேலையிலயும் பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆ யோசனைகள் மட்டும தான் அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும் இப்ப நமக்காக நம்ம எல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா சமைச்சிருப்போம் அது வந்து ஆ எல்லாருக்கும் தேவையான அளவு தான் நம்ம சமைப்போம் இப்ப பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவாங்க சில நேரங்கள்ல உங்களுக்கு அதை புடிச்சிருந்தா வந்து கேட்கும் போது ஆ தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க குடுத்துடுவாங்க குடுத்துட்டு வந்து அவங்க வந்து கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டுட்டு போய் படுத்துடுவாங்க அவங்க பாதி பசியோடதான் படுத்திருப்பாங்க அப்படி படுக்காம வந்து முடிஞ்சளவு வந்து அவங்க சமைச்சு கூட சாப்பிட்டு இருக்கலாம் ஏன்னா இது வந்து நிறைய தாய்மார்கள் வந்து பண்றதில்லை ஏன்னா அவங்களுக்கு வேலைகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால அவங்களோட உடல் நிலையும் வந்து அதுக்கு ஒத்துழைக்கிறதில்லை ஒரு டம்ளர் வந்து பால் வச்சாச்சு குடிச்சிட்டு படு லாம் ஆனா எதையுமே வந்து பண்ணாம அவங்க போயிட்டு அப்படியே வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இல்ல கணவர் கேட்டா கணவருக்கு கொடுத்துட்டு இல்ல வீட்டுல இருக்கிறவங்க கேட்டா அவங்களுக்கு குடுத்துட்டு வந்து போயிடுறாங்க ஆனா அப்படி இருக்க கூடாது ஏன்னா திருமணத்திற்கு அப்புறம் குழந்தை பிறந்ததற்கு அப்புறம் வந்து அவங்க உடல் ரீதியாவும் மனரீதியாவும் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து உடல் ரீதியா வந்து அது அப்பு அப்புறமா தான் நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஏனா குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்லா நோய்களும் வந்து அவங்க சரியா சாப்ப டாத காரணத்தனால ஒரு நமக்கு முப்பது நாற்பது வயதுக்கு மேல ஆகிடுச்சு அப்படின்னாலே வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து ஆ கால் வலின்றது வந்து இருந்துகிட்டுதான் இருக்கு அதெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவு வந்து ஆ தினமும் வந்து உணவுல வந்து ஒரு முப்பது வயதுக்கு அப்புறம் வந்து ராகி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா அது உடம்புல இருக்கிற அந்த மூட்டு வழிகளை எல்லாம் வந்து தவிர்க்க கண்டிப்பா உதவும் அதனால பெண்கள் எல்லாமே வந்து முடிஞ்சளவு வந்து இந்த ராகி பால் முட்டை நம்ம வந்து இந்த நாள்ல சாப்ட ந்த சாப்பிட கூடாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி பண்ணி நம்ம டெய்லியுமே வந்து சாப்பிடாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம இப்ப இருக்கோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நம்ம சாப்பிடுற மாதிரி நம்ம வச்சிருக்கோம் அப்படி இல்லாம முடிஞ்சளவு அப்பப்ப வந்து அவங்க முட்டைகள் எடுத்து இரு வந்து அவங்க உடலுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி அவங்களோட உடலையுமே வந்து அவங்க கண்டிப்பா பார்க்கணும் இ இ ஒரு பழம் எடுத்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னா கூட நம்ம யோசிக்கிறோம் இப்பல்லாம் ஏன்னா அது இருந்தா நம்ம பிள்ளைகள் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இருக்கட்டும் அப்படீன்னு து தான் வந்து தாயி ஒரு தாயா இருந்து யோசிக்கிறாங்க நம்மளோட தாயும் வந்து அப்படிதான் நமக்கு யோசிச்சாங்க இப்ப வந்து நறைய பெண்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து அஹ் திருமணத்திற்கு அப்புறம் வந்து ஆ கரு வளர்ச்சின்றது வந்து இல்லாமையே போய்கிட்டு இருக்கு அது வந்து அதுவும் சிறு வயதுல இப்ப ஆ திருமணம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப் அப்புறம் பண்றவர்களுக்கு தான் அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்ப சிறு வயதுல இருக்கிறவங்களுக்கும் வந்து அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து இருந்துகிட்டுதான் இருக்கு நறைய பெண்கள் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு வந்து மருத்துவமனைக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க நறைய பேர் வந்து என்ன பண்றாங்க குற குழந்தை வந்து இரு உருவாகியும் அந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து மருத்துவமனைக்கு போறாங்க இப்ப வந்து குழந்தைன்றது வந்து ஒரு வரம் அது நமக்கு எப் ப கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது நமக்கு வேணும் இந்த டைம்ல நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நம்மளும் நினைச்சாலுமே வந்து அது கிடைக்காது அதுக்குண்டான நேரம் வந்து வரும்போதுதான் நமக்கு கிடைக்கும் அதனால அது கிடைக்கும் போதே வந்து நம்ம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உபயோகப்படுத்திக்கணும் இது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆ திருமணம் ஆன உடனே வந்து வீடு இல் ஆ கார் இல்ல இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் சில இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஒரு வருடம் போட்டோம் இரண்டு வருடம் போட்டோம்ன்னனு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்குண்டான இடைவெளியை வந்து விட ஆரம்பிச்சறாங்க அப்படி இருக்கும் போது அவங்கள அவங்களையும் மீறி வந்து ஒவ்வொரு விஷயத்தலயே போய் அவங்க மாட்டிக்கிறாங்க இப்ப வீடு இல்லைன்னு சொல்லி வீடு வாங்கறாங்க வீடு வாங்கின உடனே அதுக்கு கடன் இருக்கு அந்த கடன் முடிட்டுன்றாங்க அதுக்கப்புறம் ங்கிட்டோ அதனோட கடன் முடிக்கட்டுணும் கடன்ன்றது வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில எப்பவுமே இருந்துட்டுதான் இருக்கும் அதெல்லாமே நம்ம பார்க்காம ஒரு குழந்தைன்றது வந்து அது வரும் போது வந்து நம்ம மனதார ஏத்துக்கணும் இப்ப இந்த வீடு இந்த காரு இது எல்லாமே வச்சிருந்தா உங்ககிட்ட குழந்தை இல்லைன்றது வந்து எவ்வளவு பெரிய ஏக்கமா இருக்கும் இல்லைங்களா அதனால வந்து அதை எதுவுமே பார்க்காம பஃபஸ்ட் அவங்க குழந்தைன்னு வருது அப்படின்னா அதை ஏத்துக்கணும் இப்ப நறைய பேர் வந்து இந்த தவற வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதுவும் வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்து நம்ம வேலைக்கு போறோம் இந்த டைம்ல நமக்கு குழந்தை அப்படின்னா நம்மளை வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி திருமணம் ஆன உடனே பயத்துல வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிறாங்க இது மா நறைய பெண்கள் வந்து குழந்தை இல் இல்ன்னு சொல்லி இயங்கிட்டு இருக்கிறவங்கல்லாம் நிறைய பேர் இருக்காங்க மருத்துவமனையில வந்து லட்ச கணக்கல வந்து இப்ப இதுக்காக வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சட்டாங்க ஆ இயற்கை முற செயற்கை முறையில வந்து ஆ குழந்தைகள் வந்து உருவாக்க வந்து முயற்சிக்கிறாங்க அதுலயும் நிறைய பேருக்கு ஆறு ஏழு மாதம் கழித்து வந்து அந்த குழந்தை வந்து இறந்துடுது என்னோட தோழி ஒருத்தர் வீட்ல பார்த்த ங்கன்னா அவங்களோட கணவரோட தங்கைக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு இயற்கை முறையில குழ ந்தை இல்லாத காரணத்தால செயற்கை முறையில ஆ தெரியப்படு இது பயன்படுத்த போது அவங்களுக்கு ஒரு ஆறு மாத காலம் வந்து ஏழு மாத காலமோ என்னமோ இருந்திருக்கு அதுக்கப்புற வந்து அந்த கொழந்தை வந்து பிறந்து இறந்துருச்சு ஒரு குழந்தைக்காக அவங்க முயற்சிக்கல இரண்டு குழந்தைக்காக முயற்சிருக்காங்க அது ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புற அவங்களால அது அது என்னோட அந்த தாக்கத்தை வந்து தாங்க முடியல அதனால வந்து அந்த குழந்தை இறந்து வந்து பொறந்துடுச்சு அவங்களுக்கு அந்த வழியு அந்த ஏக்கமு வந்து ரொம்ப பெரியதா இருக்கு ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு ஐந்து வருட காலம் குழந்தை இல்லன்ற ஏக்கம் அவங்களுக்கு இருக்கு இப்ப இந்த கொழந்தை இறந்தடு ச்சென்ற பெரிய கவல் வேற இருக்கு அதனால வந்து முடிஞ்சளவு நம்ம வந்து நம்ம உடல வந்து நம்ம அஹ் முதல்ல இருந்தே வந்து து நம்ம நம்ம இப்ப எல்லாமே வந்து நறைய பொருட்கள்ல வந்து வெளியிலதா வந்து இப்ப இருக்கிறவங்க எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுவு அந்த காலத்துல பயன்படுத்துன எந்த ஒரு விஷயங்களையு இப்ப யாருமே வந்து பயன்படுத்துறதே இல்லை